ஹலோ ஆ வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க என்ன ரெண்டு பேரு ஒன்னே கேக்றோ
இப்பதாப் பசங்கள்லா ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு நம்ம ஒரு பொழுதுபோக்கா எதாச்சு ஒன்ன செய்யலானு யோசிட் ட்ருகுறே
ஓ செரி செரி நானு அதேதா பச் சங்ளலெல்லா ஸ்கூலுக்கு விட்டாச்சு
ஓகே அதுதா புஸ் உங்ளுக்கு எதுங்க பொழுதுபோக்கு
பொழுதுபோக்குனா எப்பவும் பாட்டு கேக்கறதுதா அப்றோ டீப் போட்றது
ம்
அப்றோ இந்த ரீலிஸ் பாக்கறது அப்றோ எதாவ்து ஒரு ஸ்டோரி படிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா எதாவ் து வீடு கிளீன் பண்றது தொடைக்கிறது அந்த மாதிரி எதாவ்து
ஓகே ஓகே நாம் பொழுதும் போக்குன்னப் பாத்தீங்னா கிராஃப்ட் ட்டு பண்ணுவே அப்றோ டைலரிங் கொஞ்சோ கொஞ்சோ தெரியு சோ அதுப் பண்ணுவே எனாச்சு ப்ளவுஸுக்கு ஒர்க்கு வெக்கிற மாரி பீட்ஸ்லா வெச்சி அப்டியே தே ஸ்டிச் பண்ணுவே அந்த மாரி அந்த மார்லா கொஞ்சோ ஆரி ஒர்க்கு மாரி ஒரு நாங்கா கையிலே வெச்சுக்கோங்ளே அ ரெடிமேடு பிளவுஸ்லியே நம்மந்து அது மேல அப்டியே லேஸ் மாரி வெக்கறது பீட்ஸ்மே நம்ம டிசைன்ஸ் குடுக்குறது அந்த மாரி கொஞ்சோ ஒர்க் பண்ணுவே அப்றோ கிராஃப்ட்டு ஒர்க்குனாச்சு பண்ணுவே அப் அப்பறோ நீங்க சொன்ன மாரி கொஞ்சோ வீடெல்லா கிளீன் பண்றது கொஞ்சோ அழகா வெச்சுக்கிறது
ம்
அ ஆக்சுலி பாத்தீங்கன்னா வச்சுக்கோயேன் ஒரு கிளீன் பன்னி வச்சா நம்மளுக்கு எத்தன் தடவ பாப்போம்
ஆமா நம்ம வீடா இது என்ன வீடு வெள்ளையா இருக்கு இன்னைக்கு தொடச்சமோ
ஆஹ் அத கிளீன் பண்ணவே நானு அத்தன தடவ ரூம் போய் போய் பாப்பேன் என்னமோ வந்து ஒரு பிளெசண்டா நல்லா இருக்க மாதிரிருக் க்குல்லயா
ஆமா அது பசங்களே உள்ள வந்தா அம்மா இன்னைக்கு வீடு தொடச்சியா அப்டி கேப்பாங்க
கண்டிப்பா நம்மளுக்கேந்து பெட்ச் பெட் ஸ்பிரே மாத்தி போட்டா கொட க்ளீன் பண்ணி போட்டா அவ்ளோ நீட்டா நல்லா இருக்க மாரு சோ அதே ஒரு ஹாப்பினஸ் குடுக்குற மாறி இருக்கும் கொஞ்சோ அரேஞ்மெண்ட் கொஞ் சேஞ்ச் பண்ணி நம் பண்ணா கொட கொஞ்ச நல்லா இருக்க மாறி இருக்குல்ல அப்றோ கிட் ச்சன் செல்ஃப்ஸ் எல்லா கொஞ்சோம் கிளீன் பண்ணுவே அந்த மாறி சம்டைம்ஸ் சாங்ஸ் தா கேப்ப
எனக்கு புடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து பல்லி தாங்க
உம் உம் உம் உம்
ஐயோ அந்த பல்லி எங்க பாத்தாலும் சுத்துங்க எங்க பாத்தாலும் ஒரே நாஸ்தி பண்ணி வச்சடு அது அதுதா கொஞ்ச கஷ்டமாருக்கு என்னடா
ம் கண்டிப்பா கண்டிப்பா அது அப்பறோ கிராஃப்ட் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்க‌ ஸ்கூல் ஸ்கூல்ல குடுக்குற ப்ராஜெ்ட்ஸ் பண்ணுவ அந்த மாரி ஒர்க் பசங்களுக்கு அ அ பசங்களுக்குன்றது பேரு நம்மளுக்குதா நாங்க தா பண்றோ ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணி வச்சுரு அப்டி சொல்லிடுவாங்க
இப்போ வந்து ய ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாரு ஒனக்கு ப்ராஜெக்டா நீ தா பண்ணணும் நீ தா தேடி எடுக்கணும் நீ தா பண்ணனும் நீ அம்மாவ டிஸ்டப் பண்ணக்க கூடாது அம்மாவா ஸ்கூலுக்கு போறாங்க நீ தான போற அப்டின் சொல்லி அவர் இப்போ வந்து அப்போ ஃப்து போறா ஃபோர்துலெந்து அவளே பண்ண ஆம்பிச்சிட்டா நா சும்மா சப்போர்ட் பண்ணுவ ஏதாது டிராயிங் வரைய முடியலன்னா வரஞ்சு தருவே அவ்ளோதா நா பண்ணுவ மத்தபடி எல்லாமே அவ செய்வா
அந்த ஸ்கூல்ல குடுக்க ப்ராஜெக்ட்டு நீ ஆர்ட்ண்ட் கிராஃப்ட் நல்லா பண்ணுவீங்கள உங்களுக்கு அதுக்கேத்த மாரியே எனக்கு ப்ராஜெக்ட்டு அமுச்சுடுவாங்க மிஸ்சு
ம்
அதனால வந்து மிஸ்க்கு தெரியு அ இந்த பைய அவங்க அம்மா நல்லா பண்ணுவாங்க அப்ப சொல்ல அது ரிலேட்டடா எனக்கு குடுப்பாங்க ப்ராஜெட்டு சோ அந்த மாறி கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சோ மண் என்ன சொல்லுவ ரிஸ்க் எடுத்து பண்ணுவ என்னமோ ப்ராஜெக்ட் தான குடுக்குறாங்க கொஞ்ச செஞ்சு அமுச்சல அப்டி பண்ணமாட்டேன் மனுக்கட்டு அது கொஞ்ச என்ன செய்வ கொஞ்ச நீட்டா இருக்கணு அப்டின்றதுக்காண்டி கொஞ்ச டைம் எடுத்து யோசிச்சு நல்லா பண்ணுவேனனா எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால மத்தெல்லா குடுத் தானா என்னமோ எடுத்துட்டு போ சொல்லிடுவ எனக்கு தெரிஞ்சது அவ்ளதா இது எனக்கு ரொம்ப கொஞ்ச இன்டரெஸ்ட் நானா கொஞ்ச இன்வால் ஆயி செய்வ வச்சுக்கோங்களே
என்ன கிராப்ட் எல்லா சொல்றீங்ளா ஆமா நானும் வந்து உம் ய பசங்க பொறந்த போய் டெய்லரிங் கிளாஸ் எல்லா போய் கத்துக்கிட்ட எனக்கானத மட்டு நா தச்சுப்பே அதே மாதிரி ஆரி கிளாஸ் போனே
ஆரி கிளாஸ் ஓ
ஆமா அதுக்கப்பறம் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணே எல்லாமே தொட்டு தொட்டு வச்சிருக்கேங்க எதுவுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அதுக்கப்புறம் தா எனக்கு ஒரு ஒர்க் ஒர்க் ப்ரம் ஹோம் கிடைச்சது அது பண்ணிட்டு இருந்த ஒரு ஒன்ண்ட் ஆஃப் இயர்சா அதுக்கப்றமேட்டு அது விட்டுட்டே அது வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு ரொம்ப காலையில இருந்து நைட் வரைக்கு உக்கார வைக்கிறாங்கன்னா அத விட்டுட்டே அதுக்கப்பறமாதா அந்த ஃப்ரீலான்சிங்பிள்ள வந்து அது இப்போ பொயிட்ருக்கு அது ஒரு ஒன் அண்ட் ஹாப் டூ இயர்ஸா பொயிட்டுருக்கு
ஓகே ஓகே அப்றோ என்ன சொல்றது மத்தபடி பாத்திங்கன்னா சாங்ஸ்கேப்ப நல்லா இளையராஜாஸ் சாங்ஸ் கொஞ்சோ சவுண்டா வச்சுட்டு கொஞ்சோ டீ போட்டுட்டு உக்காந்து குடுத்துனு அப்டிதா பொழுதுபோக்கு அப்றோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோ
அ அதுதாங்க மெயினே
ம் ம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோ நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸு கான்ஃப்ரன்ஸ் கால் போட்டு எப்டி இப்டியா அந்த மாரி நம்ம அப்டி பண்லா அப்டி அந்த மாதிரில்லா பேசுவோ உங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்றோ ஒரு ரிலாக்சா இருக்க மார்ருக்கு சோ அந்த மாரி எல்லாமே பொழுதுபோக்கு மாரி தா இது பண்ணிக்க சம்டைம்ஸ் நானே கடைக்கு போய் வாங்குறது எல்லா திங்ஸு வாங்கி பண்றது வெஜிடபிள்ஸ்ல்லா வாங்கிட்டு வர்றது அந்த அரேஞ்மெண்ட் பண்ற அதுலியே நம்ளுக்கு அடுத்தது ரொட்டீன் லைஃப் மாறி அப்டி ஆய்டு எக்ஸ்ட்ரா பாத்திங்ன்னா வந்து இந்த பிளவுஸ்ஸூ கொஞ்சோ டிசைன் ஒர்க் பண்ணுவே அப்றோ இந்த ஃகிராப்ட் டூ ஒர்க்தா மெயின் வந்து அதுதா புக்ஸ்ல்லா நம்ளுக்கு செட் ஆகாது படிக்கிற வேலல்லா பசங்ளடிக்க வைக்றத நானு சேந்து படிக்கிற மாரிதா இருக்குது
ம் டியூஷன்ல்லா அனுப்லியோ
ஆஹ டியூஷன்ல்லா அனுப்புல நம்ளேதா சொல்லி குடுக்கற்து எல்லாமே சோ அதுலியே டைம் பொயிடுதுன்னு வச்சுக்கோங்ளே மத்தபடி பாத்தா பிஷ் டேங்க்கு அது கொஞ்சோ க்ளீன் பண்ணுவே பிஷ் கூட அது ரொம்ப புடிக்கு ஓ ஒவ்வொரு ரூம்லியு ஒவ்வொரு ஃபிஷ டேங்க்கு வச்சுக்குவே நானு
போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நானு அது வாங்கலானு ரொம்ப ஆசைப்பட்ட ஃபிஷ்
இல்ல அதுக்கேத்த மாரி டேப்லட்ஸ் இருக்கு ஃபிஷ்க்கு டென் டேஸ் ஆனாலும்மே வந்து டேப்லெட்ஸ் போற மாரி இருக்கு அ வெக்கேஷன் புட் ஆமா ஆம் நா அப்டியே போனாலு நா தா ஊருக்கு போறமாரியே இருக்கு தவிர அ என்ன சொல்றது என்னோட ஹஸ்பண்ட்ல்லா வந்து ஊருக்கு போகமாட்டார் வந்தாலு த்ரீ டேஸ் போர் டேஸ்தா இரு
ஆமா அதேதா எ ஹஸ்பண்டு கூட
ஆ அதனால அந்த ஃபிஷ் டேங்க்கு வளத்ரது ரொம்ப புடிக்கு ஒவ்வொரு ரூம்லியு ஒவ்வொரு ஃபிஷ் வச்சிருக்குற சோ அது சினேல் வச்சிருக்கே சோ அந்த மாரிலா அதுல கொஞ்சோ ஆர்வோ இருக்குது அதுலியு அந்த டைம் பொயிடு நம்மளுக்கு இந்த ஃபிஸ்சு இது து போட்றது புட்டு போட்றது அத க்ளீன் பண்றது சோ அது செடி கொஞ்சோ வளர்துரது ரொம்ப புடிக்கு கொஞ் சொடில்லா
ஆமா நானு டேபிள் மேலல்லா வச்சிருக்கே மணி பிளண்ட் அப்றோ விண்டோஸ் கிட்ட அப்றோ கிச்சன்ல இந்த மாரிலா வச்சிருக்கே மணி பிளாண்ட் அந்த பாட்டில்ல போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கே அம்
அ பெ அது என்ன சொல்றது அ மணி பிளாண்ட் நீங்க சொல்ற மணி பிளாண்ட் வச்சிருக்கே அப்றோ சங்குப்பூ அந்த அந்த சங்குப்பூ எடுத்துட்டு வந்து டீ போட்டு குடிப்போ சோ இந்த மெ மெ மெடிசன் இருக்க மாரி அந்த மாரி செடிலாம் வச்சிரு ப்பே கற்பூரவள்ளி துளசி ஸோ பா சளி கிளி புடிச்சா கூட அது யூஸ் ஆகுன் சொல்ட்டு அந்த மாரி ரிலேட்டடா வந்து செடி வச்சிரு க்கே நானு ஸோ அதுல கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே அந்த செடி கொஞ்ச வைக்கிறது அது அப்டி வந்து அது கட்டிவிட்றது கரெக்ட் டா சோ அது ட்ரிம்ப் பண்ணி உட்றது சோ அதுல கொஞ்ச டைம் போய்டுன் வச்சுக்கோங்களே இதே ஒரு ஹாப் பி மாரி ஆயிடுச்சு நம்ளுக்கு அப்புற அத தவிர வேற என்ன பண்ணுவீங்க நீங்களா
வேற என்ன பண்ணுவங்க ஆ டிராயிங் பண்ணுவே அதா எ பொண்ணுக்கு வரஞ்சி குடுக்கறதே இதா இருக்கே நா பண்ண டிராயிங் எல்லா எடுத்துட்டு எ பசங்க ஆ இது நா தா பண்ணே இது நா தா பண்ண அது சும்மா எப்போ என்னடா நமக்கே வரைய தெரியுமா அப்டிங்கறத இவுங்களுக்கு ஸ்கூல் போக ஆரம்பிச்சப்புற தா தெரிஞ்சது அப்புறோ நறைய வரைவே அப்பொல்லா போர் அடிக்கும் போதெல்லா வரைவே இப்போ ஒன்னு இல்ல இப்போ டைம் ஆயிடுதா ஸ்கூலுக்கு போக வரவே சரியா போயிடுது அப்புற எப்படப்பா நமக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்டின் தோணுது இவுங்க ஸ்கூலுக் கெளம்பிட்ட உடனே தா நமக்கு துவைக்கிற வேல பாத்ரோ கழுவுறது அப்றோ கிச்சன் கிளீன் பண்றது இந்த மார்லா இருக்குல்ல அதெல்லா முடிச்சுட்டு இத எல்லாமே போகணுனா இந்த டிவியில பாட்டு ஓடணு இல்லன்னா போன்ல ஸ்பாட்டிஃபைவ் போகணு இல்லன்னா கஷ்டந்தா இல்லன்னா மெயின்னா ஃபிரெண்ட்ஸ்க்கு போன் பண்ணா முடிஞ்சிரு எல்லா வேலையு முடிஞ்சிரு டக்குன்னு
ஓகே ஓகே அதுலே டைம் போறது உங்களுக் தெரியாது பேச பேசல்லயா ம் கோல்லல்லா போடுவீங்ளா
ஆ இல்லங்க இல்லங்க அது வந்து இங்க கீழ நாங்க மேல இருக்கறதுனால இங்க யாரு போட்றது இல்ல ஹவுஸ் ஓனர் அக்கா போடுவாங்க ஆனா இங்கே வேற யாரு போட்றதில்ல அதனால நானு போட்றதில்ல
அப்டிங்ளா சேர் சேர் நா கொஞ்ச கோலம் போடுவே ஆ மார்கழி மாசோ இன்னு கொஞ்சோ ஸ்பெஷலா போடுவேன்னு வச்சுக்கோங்ளே சின்ன வாசல் தா இருந்தாலு அதுலே கொஞ்ச கலர்ஃபுல்லா போட்டு அது மாரி பண்ணுவ எல்லாரு நல்லா இருக்கு அந்த மாரி கொஞ்ச பண்ணுவே
ம்
அப்றோ ட்ராயிங்கன்னா பசங்ளுக்கு சொல்லிக் குடுக்கும் போது கொஞ்ச டிராயிங் பண்ணுவே ஆனா மெயின் வந்து ஆட் அண்ட் கிராப்ட் கொஞ்ச நல்ல பண்ணுவேன் வச்சுகோங்ளே
சூப்பருங்க சூப்பருங்க
அத தாண்டி சும்மா உக்காரதே எனக்கு புடிக்கு சும்மா உக்காந்து சும்மா உக்கறதே கொஞ்சோ புடிக்குன்ற நானு எந்த வேலையு செய்யாமே இருக்கு ஆ எந்த வேலையு செய் செய்யாமா சும்மா உக்காறதே எனக்கு புடிக்கு இருப்ப நானு சும்மாவே எது பண்ண சும்மா உட்காந்து இருந்த ஜாலியா அந்த மாரி சும்மா உட்காந்து இருக்கது கூட எனக்கு புடிக்கு சும்மா உக்காந்துட்டு போன் பாத்துட்டுல சும்மா போனே பாக்காம தூங்கவு தூங்காம சும்மாவே ஜாலியா
ஆமா தூங்க மாட்ட நா வந்து தூங்க மாட்ட எனக்கு தூக்கோ பகல் தூக்கோலா கெடையாது சும்மாதா உக்காந்துருப்பே என்ன அப்ப சும்மாதா உக்காந்துருக்கே ஆனா தூங்க மாட்டே
கண்டிப்பா அது தனி பசங்க வந்தாவே செரியா இருக்கு பசங்க வெச்சுட்டு கொஞ்ச நம்பகிட்ட ஓகே ஓகே ஓகே பரவாயில்ல அந்த மாரி எல்லா பண்ணுவீங்க
ம் நீங்க என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க
ஸ்நாக்ஸ்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்ச நல்லா பண்ணுவங்க நா செய்றது வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப புடிக்கு ஏ பசங்களுக்கு செரி அக்கம் பக்கல குடுப்போல்ல தீவ் என்ன சொல்றது ஆ ஸ்வீட்ஸ் வந்து உன்ன அடிச்சுக்கு யாருமே இல்ல ரொம்ப டீப்பா போயி கி நல்லா செய்யற அதுல போயி அப்டின்வாங்க
ம்
அந்த மாரி ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் ஐட்டேட்ஸ் நல்லா செய்வேனு வெச்சுக்கோங்க
ஆ எனக்கு அது மேல நல்ல ஒரு இது இருக்கு ஆ கிரேவிங்ஸ் இருக்கு எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப புடிக்கு
ஓகே ஓகே ஓகே கொஞ்ச டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா அந்த மாறில்லா ஸ்வீட்ஸ் செய்வே கொஞ்சோ காரோ அந்த இதுல பாக்கதோட ஸ்வீட்ஸ் நல்லா செய்வனு வெச்சுக்கோங்களே இந்த உப் உப்பு காரம் போட்றதல கொஞ்ச அதிகோ கொஞ்ச கொறச்சலாயிடு என்னமோ தெரியல ஸ்வீட்ஸ் எனக்கு செட் ஆயிடுச்சு நா செய்யறதுல
எனக்கு ஸ்வீட் ரொம்ப புடிக்கு அப்றோ எனக்கா தோனணு எதா காரோ செய்யணுனு அப்பதா செய்வே அது
ஓகே ஓகே ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா இத பத்தி நம்ம பொழுதுபோக்கே வந்து நல்லா பேசுணோ இல்லயா அது பரவாயில்ல இன்னொரு தடவ நம்ம ஒரு கால்ல பேசலா ஆ நல்லா பேசுனீங்க ஓகே
நீங்களுந்தா பாய்